வணக்கோ
வணக்கோ மா வணக்கொ
வணக்கோ எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கற மா டிஃபன் ஆச்சாமா
எல்லா முடுஞ்சிது நீங்கெல்லா சாப்ட்டீங்களா
சாப்ட்டமா
உங்க ஊர்ல வெயில் எல்லா எப்பிடி இருக்கு எங்க ஊர்ல வெயில் கொஞ்சோ நல்லாவே வெயில் அடிக்குது உங்க ஊர்ல எப்பிடி இருக்கு மழ நல்ல மழையா
ஆ நல்லா மழ பெஞ்சிருக்குது வெயில் வருது மத்தியானோ டைம்ல இந்த சாய்ங்காலோ ஆனா மழ
ஆமா இந்த வெயிலுக்காகவே நாங்க வந்து ஆமா இந்த வெயிலுக்காகவே நாங்க எல்லா துணி துவச்சு போட்டர்றோ இல்லன்னா அப்பறோ காயாதுன்றதுக்காக துணி வேலய முடிச்சற்றோ நாங்க
ஆ ஆ துணியெல்லா மழ மழ டைம்ல எப்பிடி வ துணி எல்லா காயுதா எப்பிடி இது காயுது
ஆ நாங்க நாங்க வந்து நறையா குடு த்தன இருக்கு நாங்க இருக்ற வீட்ல நறையா குடுத்தணொ அவ்ங்கவ்ங்க வீட் வீட்டு சந்துல கொஞ்சொ கொடி கட்டிப்பாங்க
ஆ ஆ நீங்க வாஷிங் மிஷின்ல ஜாஸ்தி போட்றீங்களா இல்ல கைலயே தொவெக்கிறங்களா துணி
வாஷிங் மிஷின்ல் தா தொய்ப்போ நல்ல துணிய மட்டு கைல தொய்ப்போ
ஆ காலர் எனா செட்ல காலர்ல எல்லா அழுக்கு போகாது வாஷிங் மிஷின்ல போட்டாக்கா தாங்க
வாஷிங் மிஷின்ல தா போடுவோ அழுக்குருந்து சின்னா நா சும்மா அப்டியே கையில கசிக்கி அதுல உள்ள போட்ருவ நானு
ஆ உள்ள போட்டு காய்
எந்து வந்து பாாத்தீங்ன்னா ஆமா செமி ஆட்டமெட்டிக் ஆட்டமெட்டிக்
ஓ செமி ஆட்டோமேட்டிக் அ அ
அதனால நா ஆமா ஆமா ஓடிட்ருக்கிறப்பவே கொஞ்சோ சோப்பு போட்டு கசக்கி அதுலே அப்படியே போட்ருவே நா
ல்லா நல்லா வருதா உங்க வீட்ல இல்ல ஆத்து
தண்ணி நல்லா வருது நல்லா வருது உப்பு தண்ணிக்கில்லா பஞ்சமே இல்ல நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வேற இரவத்தி நாலு மண் நேர் தண்ணி வரும் கீழ இருக்கனா கீழ புடிச்சுக்கணு நாங்க
ஆ கொழய்லல்லா நல்லா தண்ணி வருதா
வருது வருது நா பேசுறது கேக்குதுங்ளா கேக்குதா நாங்க வந்து ரெண்டாவ்து மொட் மொட்ட மாடியில இருக்கற மூணாவ்து மொட்டமாடிக்கு இருக்குறோ நாங்க
அ அ மூணாவ்துல அ அ
ஆமா ரெண்டாவ்து தாண்டி மூணாவ்துல இருக்குறோ அதனால தண்ணினா நாங்க கீழந்து நாங்க எடுத்துட்டு வர்ணு மேல மொட்
ஓ கீழ கீழந்து தண்ணி எடுத்துன்னு போனும் மேல அங்கே கொழாய்லல்லா மேல ச சப்ளை இல்யாமா தண்ணி ஏன் ஏறதில்ல மேல
மேல கனெக்ஷன் இல்ல மேல அவ்ளோ மேல தண்ணி அவ்ளோ இழுக்காதுன்ட்டாங்க
அ ஆ எத்தன் வீடு இருக்குது நீங்க இருக்குற எடத்துல
இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு வீடு இருக்கு
ஆ அவ்ளோ வீட்டுக்கு தண்ணியெல்லா சப்ளே ஆவுதாம்மா
ஆ அவ்ளோ தண்ணி வீட்டுக்கு சப்ளை ஆகுது உப்பு தண்ணி உப்பு தண்ணி இருக்கு உப்பு
அதுதா உப்பு தண்ணி தா டெய்லி விட்றாங்களா இல்ல வார்த்துல ரெண்நாள் மூண் நாள்ல விட்றாங்களா தண்ணியென்னுது
டெய்லி போர்ரு போட்ருவாங்க கீழ கீழ இருக்கறவங்க டெய்லி போர் போட் ட்ருவாங்க போர் போட்ருவாங்க பிரச்சன தண்ணிக்கு பிரச்சனயே இல்ல பிரச்சனையே இல்ல
ஆ அ ம் வேலைக்கமா என்ன என்ன வேலைக் போதுங்ளா
வேலைக்கு மின்ன போயிட்ருந்த இப்ப போகல
அ அ
ஆமா மின்ன நல்லா போன இப்போ போகல பசங்கள பாத்துக்க ஆள் இல்ல
ஆ எத்தின் பசங்க
ரெண்டு பசங்க குட்டி பசங்க பசங்கள பாத்துக்க யாரும் வரமாட்டேன்றாங்க
ஹஸ்பண்ட்டு வேலைக் போறாங்ளா
ஆமா அவுரு வேலைக் போயிர்வாரு
அ ஆ அவரு வேலைக் போறதுனால நீங்க வீட்ல பசங்ள பாத்துன்னு சமயல் செய்றது
சமையல் பானே எல்லாரையும் பாத்துன்னு துணி தொவச்சி போட்டுட்டு
அ அ அவரு டிஃபன் பண்ட்டு சா சமையல் எடுத்துன் போறாரா இல்ல மதிய சாப்பாட்டு வீட்டுக்கே வந்துறாரா
எல்லாரையு அம்ச்சுஉட்டாரு ஒம்போது மணிக்கு எல்லாரையு வீட்ட உட்டு எல்லாரையு தொரத்திடுவ அவ்வுளோதா எல்லா போயிட்டு வந்துருங்கண்ணு
ஆ மதிய சா சமையல் எல்லா பண்றங்க எல்லாருக்கு அவங்களுக்கெல்லா
எல்லா சாப்பாடெல்லா கட்டி குடுத்து அனுப்ச்சாச்சி எல்லா போங்கோனு குடுத்துட்டு எல்லா தாட்டா பாய் பாய் டாட்ட பாய் பாய்னு அம்ச்சுவுட் உட்டுர்ரோ
ஆ அத அம்சிவுட் டு திருப்பி சாயங்காலோ நைட்டுக்கு என்ன சமையல மச செய்விங்க
நைட்டுக்கு சில சமயோ தோச செய்வோ சில சமயோ சப்பாத்தி சில சமயோ உப்மா
ஆ
சில சமயோ எது செய்யலைனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதுதா
ஹோட்டல அதிகமா வாங்கினு வரிங்களா இல்ல வீட்டுல அதிகமா செய்றிங்ளா
வீட்ல தா வந்து நெறைய வந்து செய்வோ ஆனா வீட் வீட்ல செஞ்சி எனக்கு போர் அடிக்கு
அதே போர் அடிக்கு ஆனா வீட்டு சாப்பாடு ஜாஸ்தி குடி இதுக்கு அது ஹோட்டல் து நல்லா டேஸ்ட்டா இருக்குது ஹோட்டல தா தாசித்தியா நாங்க
ஆமா பரோட்டா பரோட்டாலா வீட்ல செய்ய முடியாது
ஆ ஆ
பரோட்டா வெளியே வாங்கிப்போ இப்ப கொத்து பரோட்டா சில்லி பரோட்டா சிக்கன் ரைஸ் ஆ
பெருமளுல்லா ஜாஸ்தி வந்து ஹோட்டலக்கு தா ஜாஸ்தி புடிக்கு ஆன்லைன்ல புக் பண்ணாக்கா டக்குன்னு அப்படியே வந்துரு
டக்குன்னு வந்துருது நீங்க எப்டி நெனைக்கிறீங்க நீங்க இருக்கிறப்பலா எதனா சாப்புடுணுனா ஹோட்டல்ல
இதெல்லா நாங்க வந்து மா எங்க வீட்ல எங்க வைய்ப் இப்போ நாங்க வந்து வீட்ல செய்ர சாப்பாடு தா புடிக்கு
ஆ
நாங்க வந்து வீட்டு சாப்பாடு தா சாப்டுங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்க தா மருமக அவங்கல்லா இருக்கிறாங்களா இல்லயா எங்க பொண்ணா மருமக அவங்களுக்கு எல்லா வந்து ஓட்டல் ஐடோதா ஜாஸ்தி புடிக்கு
ஓட்டல் ஐ
ஏன்னா அது டேஸ்டு நல்லா இருக்குதா ஹோட்டல்ல வீட்ல செய்றது அவ்வளோ டேஸ்ட் வராது தா அதுல என்னன்ன போடுறாங்க கெமிக்கல் அதெல்லா நா அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்டு பின்னாடி தா வயித்து வலிக்குது அது வலிக்குது
ஆமா அதா உண்மதா உண்மதா
எங்க மருமகல கூட்னு போய் இப்ப ஆப்ரேஷன் பண்ணுங்க வைப் வயித்துல கல்லு இருக்குதுன்னுட்டு அதுக்கு ரெண்டு லட்சோரூபா செலவாச்சு இப்ப
ஆ
அவங்க சொல்றாங்க டாக்டரு வெளியில இருந்து எதுவு நீங்க சாப்பாடு சாப்பிட கூடாது வீட்டுல சமச்சுதா சாப்புடுணூண்றாங்க நாம சொன்னா கேக்குறாங்களா வந்து டேஸ்ட் இல்லேன்றாங்களே வீட்டுல அப்ப மூன்றாங்க அப்புறோ என்னன்றாங்க ஹோட்டல்ல அத வாங்கினு வா இது வாங்கினுவா டேஸ்ட்டு நல்லா இருக்குது
ம்
டெய்லி சாப்பாடு தாளிச்ச சாப்பிடுதாங்க என்ன பண்றது
ஒன்னு பண்ண முடியாது கல்ல எடுத்துட்டீங்களா
ஆ அது எல்லா கல்லெல்லா அந்த பித்த பைல ஏதோ கல்லு இருந்ச்சா
எடுத்துட்டீங்க ஒண்ணு பிரச்சன இல்ல இப்ப
இப்ப பையு அந்த கல்லு எல்லா எடுத்துட்டாங்க
சேரி சேரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கு ஹோட்டலில சாப்பிட்றதா வீட்டு சாப்பாடு புடிக்குமா
எங்களுக்கெல்லா வீட்டு சாப்பாடு தாம்மா பிடிக்கு
ஆ எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு இட்லி தோச பிடிக்குமா இல்ல பரோட்டா சிக்கன் ரைஸ் பிஸா பர்க்
இல்லமா களி லாஸ்டு களி செய் எங்க வீட்ல
நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது
ஆமா கேவல் களி போட்டு களி செய்வேங்க
ஆ
மதியோ வந்து சாப்பாடு சாதோ கொழம்பு பருப்பு கொழம்பு சாதோ ஒரு பொ அப்பளம் ஒரு பொரியல் எதுன்னா
கண்டிப்பாக ஒரு பொரியல்ருக்கு வீட்ல
ஆ போ கண்டிப்பா ஒரு பொரியல் இருக்கு
காயெல்லா நீங்களே கா நீங்களே காயெல்லா வாங்கினு வந்து குடுத்து
ஆ நாங்களே போய்டு கடில வாங்கினு வந்தாக்கா எங்க வீட்ல எங்க சம்சாரோ நல்லா கட் பண்ணி எல்லா செய்யு பொரியலு
ஆ நீங்க எதாச்சு ஹெல்ப் பண்ணுவிங்களா
ஆ
நீங்க ஏதாச்சு ஹெல்ப் பண்ணுவீங்ளா
இல்ல இல்லல்ல
அவுங்களே செஞ்சுருவாங்க
ஆ எழுப் பண்றே தான ஒரு ரைட்டு நா எழுபணுனு இதெல்லா அவுங்களே செஞ்சுருவாங்க
ஓ இல்ல உங்களுக்கு சமைக்க தெரியுமா இப்ப அம்மா இல்ல வெளிய போய்ருக்
ஆ அவுங்க இல்லனாக்கா நானு சமக்க சமக்கனு எனக்கு
ஆ கத்து குடுத்துருக்கறாங்க கத்துருக்கிறீங்க
நா கத்துருக்குறது கொழம்பு செய்றது சாதோ வடிக்கிறது அவுங்களுக்கு வந்து இப்ப வந்து கை அடிபட் டுக்குது வெண்டில எங்க பையே கூட்டுனு போனா வெளில
ஆ
கூட்டுனு போய்ட்டு போம்போது ஒரு ஆக்சிடன்ட் ஆய்டுச்சு கீழ உழுந்து
சோ ஆ
கைக்கு வந்து அடிபட்டுக்குது அது வந்து ஒன்னு மூளைக்கு அடிபடல உள்ளடி ஜாஸ்தி பட்டுக்குது
ஆ
அதுக்கு ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்து வீட்லே படுத்துனுக்குது நா தா எல்லாமே செய்றே அதுக்கு ஹெல்ப்புக்கு எல்லா
நல்ல விஷயோ நல்லது நல்ல விஷயோ தானே இது
அதுக்கு குளிக்க வைக்கிறது
ஆ ரொம்ப நல்ல விஷயோ இந்த மாரி நா ஆமா அவுங்களுக்கு உடம்பு சரியில்லன்றப்ப நம்ம பாத்துக்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயோ தான உண்ம உண்ம உண்மத்தா உண்மதா ஆமா உண்மதா உண்மதா
ஆ அதனால எல்லா ஹெல்ப்பூ அவுங்களுக்கு பண்ற எல்லாமே சேய்ரீங்க அ அந்தமாரி எதூவ்
க்கிங்ளா
கட்டு போட்லமா அப்டியே இன்ஜெசன் போட்டு மாத்திர குடுத்துக்குறாங்க அது ஒன்னூ உள்ளடி தான அது கட்டு வேணான்ட்டாங்க அது அப்டியே மாத்தர சாப்ட்டாலே கரஞ்சிரூ உள்ள ஒன்னூ கட்டெல்லா வேணான்ட்டாங்க
அ
அ நேத்து கூட போயிட்டு அழச்சின் போயிட்டு ஒரு இன்ஜெசன் போட்டு ரெண்டு இன்ஜெசன் போட்டாங்க
ஆ
போட்டு மாதிரல்லா எழுதி குடுத்தாங்
ஆனா வீட்ல இருக்கிறவங்க வீட்ல இருக்கிறவங்க நல்லா இருந்தாதா மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்
ஆமா அவுங்க நல்லா இருந்தாதான வீட் ட்ல எல்லாருக்கூ சமைக்கிறதுக்கு எல்லாரு பாத்துக்கிறது ரெண்டு பேர பசங்க்கிறாங்க அவுங்கலல்லா பாத்துக்கனோ
உங்களுக்கு எப்டி இந்த கொழந்தைங்க கூட விளையாட எல்லா ரொம்ப பிடிக்குமா
ஆ புடிக்கோ அவுங்க இப்போ எங்க பைய வந்து சாயங்காலோ அஞ்சு மணிக்கு த்துயூட்டிக்கு போயிட்டா கால்ல நாலு மணிக்கு தா வரவாப்புடி நைட் டியூட்டி மருமகளுக்கு வந்து காலயில பத்து மணிக்கு போனா நைட்டு பதினோரு மணிக்கு வருது
அ
அது சமைக்கர்தெல்லா எங்க வீட்ல தா சமைக்கோ இப்ப கை அடிபட்டதுனால நானே சமைக்கனோ அதனால அவுக அவுங்க வந்த பின்னாடி அவுங்களுக்கெல்லா சமையலு நைட் பத்து மணிக்கு வந்ச்சின்னக்கா அது வந்து இஙகய்ச் சப்பாத்தி கிப்பாத்தி செஞ்சு வைக்கோ அது சாப்புடூ வந்துட்டு ஏ பையனுக்கு வந்து லன்ச்சு செஞ்சு அவ பாஸ்க் க எடுத்து குடுத்தனுப்ச்சிட்டாக்கா எடுத்துன்னு போவாப்புடி
ஆவ் ளோத்தா
அ
நீங்க எந்த சமையல் ரொம்ப நல்லா செய்வீங்க வெஜிடேரியன் செய்வீங்ளா நான் வெஜிடேரியன் நல்லா செய்வீங்ளா அ சிக்கர்லா நல்லா பண்ணுவீங்க
சிக்கன் குருமா
அ
அ அப்பறோ வந்து இந்த நான்வெஜ்ல வந்து அப்பறோ சிக்கன் பிரியாணி
சிக்கன் பிரியாணி கூட செய்வீங்ளா நீங்களே
அ செய்வெ செய்யூறங்க
நல்லது நல்லது ரொம்ப நல்ல விஷ்யோ எங்க வீட்டுக்காரர் செய்வாரு பிரியாணில்லா
செய்வாரா
எங்க வீட்டுக்காரு பிரியாணி செய்வாரு கொழம்பு செய்வாரு சட்னி அரைப்பாரு தோச சுட்த்தருவார் சப்பாத்தி மாவு பெசைவார் சப்பாத்தி சுடுவார்
அ நானோ சப்பாத்தி மாவல்லா பெசைய நா நல்லா டிஃபன்ல்லர்ந்து எல்லா நாந்தா நா செய்றது
அ
ஆ பரவால்லயே அவரு எல்லாமே செஞ்சுக்கறாரே அவர் வேலையல்லா
ஆமா ஆமா நா ஊர்ல இல்லன்னா அவரே செய்வாரு
உங்களுக்கு எ எல்ப் பண்றாரா நல்லா இல்ல நீங்களே செய்யணுமா
இல்லல்ல நா தோச சுட்டேன்னா சட்னி இல்ல நா சட்னி அரச்சேன்னா தோச இல்லன்னா பசங்கள பாத்துக்கணு அந்த மாரி ஆளுக்கு ஒரு ஒரு வேல ஆமா
எப்பிடி உங்களுக்கு எல்லா நல்ல ஹெல்ப் பண்றாரு ஆனா
ஆ ஹெல்ப் பண்றாரு இப்ப பசங்க திடீர்னு இப்ப நாலு பேருமே வெளிய போயிட்டு வரோ
ஆ
வீட்டுக்கு வரப்ப நாலு பேருமே டயேடாதா இருப்போ
எல்லாரு வேலைக்கி போயிட்டு வரனால டயேடு ஆ ஹா ஆ அதனால ஆளுக்கு ஒரு வேல செய்றீங்க ஆ
பசிக்கிது பசிக்கிது சொன்னா நீங்க சட்னி அரைங்க நா அதுக்குள்ள கடகடன்னு தோச சுட் டர்ற குடுத்தன்னா தோச சுட அவங்க ஆளுக்கு ஒரு வேலைய பாத் துட்டு சாப்ட்டுட்டு எல்லா கப்பு சிப்புன்னு படுக்க வேண்டியதுதா
ஆ ஹா நைட்டு எவ்ளோ நேரத்துக்கு நீங்க படுக்குறீங்க
பசங்கள ஒரு எட்டு எட்ரைக்கெல்லா படுக்க வச்சுருவோ ஒம்போதுக்குள்ள படுக்க வச்சுருவோ கால்ல அவுங்களுக்கு எட்டு மணிக்கி ஸ்கூலு
நீங்க டி வி எல்லா ஜாஸ்தி பாக்க மாட்டீங்களா
அ நா பாக்க மாட்டே இந்த பசங்க இந்த பொம்ம படோ பாப்பாங்க
ஆ ஆ
வீட்ல வந்து நியூஸா பாப்பாரு
ஆ
நானு அவ்ளவா பாக்க மாட்டே
செரி இப்ப கால்ல எவ்ளவு நேரத்துக்கெல்லா எந்திரிக்குங்க
நா சில சமயோ நாலு மணி அஞ்சு மணி எந்திரிப்பே
ஆ ஆ அஞ்சு மணிக்கெல்லா கால்ல எந்திரிச்சு திருப்பி எல்லா சமையல் செஞ்சு எல்லா ரெடி பண்ணணு
எட்டு மணிக்கி அன்ப்ச்சிருவே பசங்கள ஒம்போது மணிக்கி அவர் போயிடுவாரு
ஆ
நானு வேலைக்கி போற மார இருந்தா ஒம்போது மணிக்கி நானு கெளம்பிடுவே
ஆ அதுக்கு அப்பறோ மதியோ சா இப்ப அவங்கல்லா எடுத்து குடுத்து அனுப்ச்சிட்டா மதியோ அந்த காலைல செஞ்ச சமையலயே வச்சுக்கிருவீங்க மதியத்துக்கு நீங்க
ஆமா ஆமா புதுசா எது செய்ய மாட்டே மத்தியானத்துக்கு என்ன செஞ்சேனோ அதேதா எனக்கு
ஆ வாரத்துல லீவ் எப்போமா உங்களுக்கு
சன் நா